கேக்குதா அ உம் இது இந்த குட்டையா இருந்த காலேஜாமா ஓ ஸ். சேரி சேரி.
கத அப்படி போகுதா.
உம்.
அப்டித்தா போகுது. இவங்க எந்த காலேஜிடி.
வி.
சேருவாங்களா படிப்பாங்களா.
ஆ ஹிந்துஸ்தான் ஆமா.
ஐயையோ.
ஏ
சீரியசாவா.
என்ன இருக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணி இருக்காங்க. ஆஹ் நா போய் போட்டாங்களாமா இவ கிட்ட கேட்டதுக்கு இவ வேண்டா வேண்டா சொல்லிருக்கா
ஆஹ்
கு அவங்களே போய் போட்டு வந்ட்டாங்களாமா அவங்க அண்ணன கூட்டிட்டு போய்
ஓ ஓ
உம் அது க அந்த காலேஜ் எப்டி
காலேஜு டி நம்ம கூட இருக்கறவளோட அண்ண அங்க தான
எந்த அண்ண எவடி
டி ஐப்ரோ
செரி
அவங்கண்ணா அங்க தான
அப்படியா
நல்லாதா இருக்கு நெனைக் கிறே ஆனா அங்க ஈவன்ஸ் எல்லா சூப்பரா இருக்குன் சொல்லுவாங்க.
உம்
தெர்ல
அங்க தா
எல்லா ஒரு எடத்துலயா அவ்ளோ தா நம்மளாச்சு ஒட்டுக்கா இருப்போமா து நம்மளாலே இருக்
பேசாம் போயிரு வர வரன்னு சொல்லி ஏமாத்துன நீ போயிருப்பசா
ந்து நம்ம ஒட்டுக்கா போட்ற ஸ்
இங் பாட்றா பீ ஜி பீ ஜி எலா படிக்க மாட்ட. தெரியாது உம். ய ஆம்மா
ஓ இப்பல்லா மாட்டண்டி
என்ன வன்னுவ பள்ளியில போய் பால் ஊத்தி குடுத்துட்டு வந்துருவியா யாண்டி
நானே இவகிட்ட சொல்றே யார்கிட்ட ம் அந்த புள்ள நம்ம கூட ஒ இருப்பாலா அவகிட்ட ஆ ஐப்ரோட்ட அந்தப்புல்ல சொல்லுது கூப்புட்டு நா சொன்ன வந்துருடின்னப்போ நீ பத்திரிக்க வச்சாதா வருவே அப்டின்னு ஏன்டி பத்திரிக்கைளா வெக்கனுமாடி அப் அப்புடினதுக்கு ஆமா வந்து வச்சாதா சரிவே அப்டிங்கிறா
வோ அப்ப நீ என சொன்ன
அப்ப நா சொன்னே ஏங்க அதெல்லா சொல்லாமே நாங்க கூப்புள்ளனாலு நீயா வர்னு
ஐப்ரோ பர்த்டேக்கு என்னென்ன ப்ளான் எதேதோ ஃப்ளான் பண்ணிச்சுல என்ன நடந்துச்சு
நீ என்ன போல
கேட்டு நோன்டெல்லானு நெனச்சே றோ செரி விடு எதுக் சங்கடப் பற்றுரபோது இப்ப யோசிக்காது வீட்டுக்கு போய் யோசிக்கூல அப் அப்பறந் தான அதுக்கு ஆரம்பிக்கும் ப்ரான்ந்தே செரி எதுக்கு வம்பு அப்டின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டே
ம் ம்
ப்ரெண்ட்ஸ் சரியான சங்கடமாயிற்சுடி அந்த புள்ளையோட ஒரு விஷயத்துல அவுங்கொம்மா வந்துருக்கு செரியா அந்த பிள்ளைக்கி அவுங்க வர்றதே அப் இப்பவாச்சு ஒரு நூறு இரநூறு அவளுக்கு செலவுக்கு குடுத் செரி அவ கேக்குறா அப்ப வந் எதுவுமே அவ்ளோ சீக்கிரோ கேக்க மாட்டா அவுங்க அம்மாக் நீ நம்மளுக்கே தெரியு த்தாவ சிம் எடுக்கறேன்னு சொல்லி வந்தாடி செரியா அவுங்க அம்மா போயிட்டாங்க சிம் எடுக்குறனு சொல்லி வந்து அவுங்க அம்மா சிம் எடுன்னு சொல்லிருச்சு சிம் எடு ஆனா நார்மல் ரீசார்ஜ் போடு நெட் இப்ப போடாத நெட் போறக்கு ஏன்ட்ட காசு இல்ல சொ
சரி
அவுங்க அம்மா சேரிம்மா அப்டின்னு சொல்ட்டு அவளு வன்ட்டா ஆதார் கார்ட்டு அது இதெல்லா குடுத்து சிம்மெடுக்கறத்துக்கு நிக்கிறா கரெக்ட்டா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நார்மல் ரீச்சார்ஜி இப்ப எரநூரூவா தான
ஆமா
ஃபோனு அப் அப்றோ நா சொன்னே டி நார்மல் ரீசார்ஜ் எரநூறுவா அதுக்கு நீ நூறுவா சேத்தி போட்டு இது உனக்கு நெட்டோட நீ போட வேண்டிதான அப்டின்னு நா சொன்னே அப்டின்னு அவுங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி மா இந்த மாரிமா அப்டின்னும்போது அவுங்கம்மா சொல்லிச்சு ஏன்ட்ட எரநூறூவாதா எரநூறூவா வேணா நா தரே அப்டி சொல்லிருச்சு த்ரி சேரின் சொல்லி அப்ப நா சொன்னே டி நீ ஒண்ணு பண்ணு நீ ரீசார்ஜ் பண்ணிரு எரநூறுவா உங்க அம்மாட்டுயு வாங்கிக்கோ நூறுவா வந்து நூத்தம்பது ரூவா வந்துட்டு அந்த அண்ணாட்டயு வாங்க்கோ அப்டின்னு சொல்ட்டே அந்த புள்ள அப்பவே அது பண்ணிருந்துச்சுன்னா அந்த புள்ளைக்கு அது கெடச்சிருக்கு சேரியா அவுங்க அப்பாக்கு ஃபோன் பண்றேன்னு பண்ணிருச்சு அவுரு இந்த ஸ்பீக்கர் போட்டு பேசுறாடி மூஞ்சில அடிச்ச மாரி பேசிட்டாருடி
என்ன சொன்னாரு
எரநூ முன்னூறுபாவா ஏங்கிட்டேல்லா காசே இல்லயே அப்டின்னு
அப்டிங்குறாரா
றூவா குடுக்கு அவரு அவ்ளோ பெரிய பிஸ் ஸ் வேல அது இதுன்னு இருக்கறவரு அந்த புள்ள கே அப்பல்லா கேக்குமா முந்நூறுவா குடுக்குறக்கு அவரு யோசிக்காரு யோசிக்கிற சரியான சங்கடமாயிச்சு அப்டியாத்தா அந்த புள்ள மலு ப்புது நம்ம இருக்கோன் சொல்லி மலுப்புது அப்டியாத்தா சேரித்தா அப்டி சொல்லி வச்சுட்டா எனக்கு சரியான சங்கடமாயிருச்சு ஏனா நம்ம ஒருத்தங்கள்ட்ட காசு கேப்போ அப்டின்னா அவங்கள்ட்ட இருக்கான் பாத்துட்டுதா கேப்போ அவர்ட்ட இருக்குங்கறனாலதான அவ கேக்குறா
அதா
டி எனக்கு தெரிஞ்சு அவ பொய் சொல்றான்னு நெனைக்கிற அவங்களா கண்டுக்கவே மாட்டாங்கன்னு நெனைக்கிற
அந்த புள்ள அன்னைக்கி சொல்லூன்டி எங்க அம்மா எதுக்குதா கல்யாண முடிச்சோ அப்டி இப்டின்னு சொல்லு பொழம்பு
அவங்கம்மா அதென்ன விடு வர்றது எப்போவாச்சு அந்த அந்த மக்களுக்குல்லா எவ்வளவோ செலவு பண்ணுது எது எதுக்கோ செலவு பண்ணுது
நாந்தா
அந்த பிள்ளோயட தம்பி இருக்குல்லடி இப்ப வந்து வேற எங்கயோ ஊருக்கு போய் வேற எதோ ஊருக்கு போய் படிக்குதாம்மா சரியா அங்க போய் படிக்குதாமா அதுக்கெல்லா விடுறாங்க இவள வந்து இதுக்குள்ளயேதா இதேதா இருக்கா அவளுக்கு ஒரு ஃபோ அதுக்கு கன்ஃபர்ம் அவளோட இதுக்கு வந்து ஃபோன் வேணு அவளே சொல்றா ஏனா ஃபோட்டோ எடுக்கறக்கு ஆ போயிட்டு வரக்கு ஃபோட்டோ எடுக்கறக்கு அதுக்கெல்லா வேனுல்ல ஃபோன் அவ் மாமா ஒரு ஃபோன் வச்சிருப்பார்ல பேக்ல
ஆ
அந்த ஃபோன் அந்த ஃபோன் ரெட் டிபனகுருத் இருக்கு அந்த ஃபோன் ரெடி பண்ணி குடுத் சேரி அது ரெடிதான பண்ணி குடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சிம் வாங்கி குடுக்குறக்கு என்னா ரொம்ப ப சரியான அநியாயண்டி ஐயோ செம்ம சங்கடமாயிருச்சு எனக்கு சேரி நம்ம எதுவு காட்டிக்க வேணா நம்ம காட்னா அவளுக்கு எச்ச சங்கடமாயிருல்ல ஏன்டி அவங்க இப்டி பேசுறாங்கன் சொன்னா அது அழுதுறதுதா போதுன்னு சொல்ட்டு நா எது கேக்கல ஆனா உங்க அத்த இப்டி இருப்பா ஆனா அவ என்னன்னு சொல்லுவா நம்ம கிட்ட
அ அதுதா அப்டி இப்டின் சொல்லுவா நானு அதான்டி யோசிப்ப அவங்க அத் த்தா கடயே இருக்கு முடிவெட்ற கட போம்போது இந்த பிள்ளைக் எதா பண்ணி குடுக்க இதோட பண்ணிருக்கலா ஏன் இதெல்லா பண்ணல அப்டின்னு நெனைச்சானு என்னமோ
பிரியாணி விக் என்னமலாமோ பண்றாருடி அவுரு ஒரு முன்னூத்த அம்பதுருவா அவுருகிட்ட இருக்கு க்கதா
ஆஹ்
என்கிட்டல்லா காசு இல்லயேமா உங்க அம்மாட்ட கேளு அப்டின்ங்குறாரு அம்மாட்ட அவ சிரிச்சிட்டே மழுப்புறா அம்மாட்ட கேட்ட அம்மா இல்லைன்னு சொன்னனால தா உங்கக்கிட்ட கேட்டே செரிதா உங்கக்கிட்ட இல்லையா செரி வைக்கிறே அப்டின்னு சொல்லி வெச்சுட்டா
ஏன்டி முன்னூறு ரூவாய் இல்லாமையாடி அவுரு என்னடி என்னடி பன்னுவாரு முன்னூறு ரூபாய் இல்லாம அவரு
போய் இதுலயே நம்மளுக்கு தெரியலையாடி
அதுதா
ட்டு கேளுன்னு அவுருங்குற அப்புடி சொல்றாரு அம்மாட்ட கேளு இல்ல உங்க அம்மாட்ட கேளு அப்புடிங்கறாரு ஏன் அம்மாதா வேலைக்கு போதா
அதுதா
ஷாம அனியாம் டி அதுக்கு அவுங்க மாமாவே பரவால்ல தோணுது
ஆமாண்டி
அவுரு கேட்டா இல்லங்கறதம இல்லனே சொல்ல மாட்டாரு தானே எப்ப கெட்டாலு கொடுப்பாரு இவதா அத்தா அத்தா அத்தா அத்தான்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறோ சிம்மே எடுக்கல போயிட்டா எனக்கு சி்ம்மு ஹ சம சாம சங்கடமாயிருச்சி அவளுக்கு ஏய் எனக்கு சிம்மு வேண்டா ஒன்னு வேண் டா அவங்க எடுத்து தரப்ப எடுத்து தர ட்டும் அப் சொல்ட்டு அந்தண்ணா அத நம்பிட்டார் இதுக்குள்ளவா அவங் ஏரியாக்கு வரச் சொல்லுது இங்க வாணா எடுத்தறேன் இங்க வாணா எடுத்தரேன் நம்ம ஆஹ் நான் நம்ம நான்ப்ப அந்த புள்ள கேட்டுச்சு தீனி வருவியா நம்ம போலாம்மாப் கேட்டுச்சி அப்றம் நான் சொன்ன ஐயோ நாளா வரமாட்டே நீவேன்னாப் போ அப்டின் சொன்னன்
ஆஹ்
அப்போ இல்ல அவ வரமாட்டாலாமா அப்டின் சொல்ச்சு
உம் எடுத்வன்னு தர வேண்டியதானே கா
ஆஹ் அதான் அதனே விட
ஓ
இவங்க ரெண்டு பேரும் செம்ம இதுல இருக் காங்க நா பண்றதான் நான் பண்ணுவேன் நீ பண்ற நீ பண்ற அப்டிங்கற மாரி இருக்காங்க
உம்
ஆனா அவங்க அத்தா அப்டி பேஸ்வாங்ன்னு நெனைக்கவே இல்ல செரியானா நீயா அவுங்க பேஸ் நம்ப்ளே கே ஒரு சங்கடமாகுற மேரி பேசுது சேரி அவரு ஏன்
அந்த புள் நம்மகிட்ட காமிக்க கூடாதுன்ட்டு அப்டியே விட்ருக்கோண்டி ஏன்
அவ சொல்லுவால இது மாரி அத்தா அங்க வந்து இப்படி பண்ணுபோத் ஆனா நானும் அந்த புள்ள சொல்லும் போது நானு என்னமோ நெனச்சேன்னு சேர் நல்லா பாத்துக்கிறார்ல அவரு இப்டி இருந்துக்கும் நல்லப் பாத்துக்கிறாரு தான் நா நெனச்சி பாத்து இப்டியே எனக் தெரியில
அத்தான் சோ ஐயோ
அப்டின் சொல்லிட்ருந்துச்சு
இதுல இங்கிருக்கறது அத விட ஏன் நீங்கப் பாட்டி
ஆமா அதான் அதன விட அது ஃபோன் பண்ணாலே கட் பண்ணிவுட் என்னா ஏன் என்னா அப்டின் கேட்டு கட் பண்ணுது
உம் அவ் ரொம்பொடி அந்த புள்ளையப் போட்டு கத்தக் கத்து கத்து ஃபோன் பண்ணா அந்த புள்ளேய கத்து கத்து கத்து கத்துன்னு கத்திட்ருக்காங்க அத பண்ணு இத பண்ணு ஆஹ் துணி வந்து ஈரம் பண்ணி ஆ இங்கேரு துணியே ஈரம் பண்ணி ஜன்னலு செவ்வுறு கதவு எல்லாத் தொடைக்கணுமமா ஆ அடுத்திட்டு மேலருக் ஆ சைட்ல டைல்ஸ் இருக்குல்ல அ அ அந்த டைல் சிலா தொடைக்கணுமாமா தொடச்சி வீடு கூட்டி பெருக்கி தொடச்சிவுணுமாமா சாய வச்சி குடுக்கணுமாமா பாத்தர கலுங்கோணுமாமா அத்தன சொல்றாங்கணா
ஆனா அவ எல்லாமே அக்செப் பண்ணி இருக்கா பாத்தியா
அதா
அவளுக்கு என்னன்னா அவுங்க அம்மாக்கு எதுவு சங்கடமாயிரு கூடாது அது ஒண்ணுதா அவ பாக்குறான் நெனக்கிறே என்னால அம்மாக்கு சங்கடமாயிரக்கூடாது அம்மாவுக்கு சங்கடம் அம்மாட்ட சொல்லக் கூடாது அப் ஆனா சேரிடி அம் எதுவுமே இல்லனாலு ஓக் கே என்னைக்கே ஒரு நாள் தான வராங்க அப்போ சி இவுளுக்கு குன் பண்ண வேண்டியதான
ஆ
சரி அவங்க அண்ணன் கூட விடு அவுங்க அண்ணனு கூடி விடு அவுங்க அண்ணணுக் குடு அவுங்க சம் இதுக்கு மேலே அவர் சம்பாரிச்சிப்பாறு அவர் பாத்துப்பாரு அந்த பிள்ள என்ன பண்ணு யார்ட்ட கேக்கு
இப்ப அங்க கூட எதும் இல்லை யோசிக்காம பண்ணிட்டு இருக்காங்க ம்
இங்க அ நா எங்க வீட்லயே டி இருகுப்புற ஒரு நிம்ஷோ
ஆ செரி